லோ ஆஹ் வணக்கம்ப்பா ஆஹ் ஆஹ் நா நல்லா இருக் ஓகே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்கா சாப்ட்டடங்களாக்கா
ஆஹ் சாப்ட்டாச்சுப்பா நீங்க
சாப்ட்டங்க்கா
இப்போ நா எ எ பையன எப்டியெல்லா வளர்த்துறேன்னு அந்த ஒரு இது சொல்றேன் இன்ஸ்டக்க்ஷன் சொல்றே உம் எ பைய வந்து நா வந்து கருப் உம் கொஞ்ச கருப்புல்ல மாநெறோ அவரு வந்து நல்ல கலரு எ பைய அவ்ங்க அப்பா மாரி ஜெராக்ஸு அப்டியே எனக்கு நேர் ஆப்போசிட்டு் எ பையனு எ பாப்பாவு அதே மார்தா அஹ் இப்ப என்னன்னா ஆஹ் நே நேச்சுரலா வந்து ஷேம்பு வீட்ல வந்து ஷேம்புலா அதிகமா யூஸ் பண்ண மாட்டோ அம்மா வந்து தேங்கா யாவாரந்தா பண்றா தே அதனால தேங்கா வந்து எங்களுக்கு ஈஸியா கெடச்சுரு இப்போ ஒரு நா இப்பந்த வீட்ல கூட ஒரு ஐநூறு காய் இருக்கு வந்து வீட்லயு வாங்கிட்டு போயிருவாங் அந் மாரி
ஓகே ஓகேக்கா
தம்ம தேங்கா பிஸ்னஸ் பண்றாங்க அதே மாரி இப்போ வீட்லயு எண்ணையு ஆட்டி வச்சு க்குவோ இப்ப எதாவ்து அவனுக்கு எதாவ் தேவனா வச்சுக்கொவே அப்பப்ப வீட்ல சமச்சு குடுத்ருவோ மோஸ்ட்லி வந்து கட சாப்பாடு அவாய்ட் பண்ணிருவோ நாங்க
ஆமா ஆமாங்கா ஒடம்புக்கு நை ஏ ஹெல்த்துக்கு நல்லதில்ல அதெல்லா எப்பயோ ஒரு டைம் சாப்புட்லா எப்பயோ ஒரு டைம் சாப்புட்லா அதுக்குன்னு டெய்லியெல்லா அதே சாப்ட்டா ஹெல்த்துக்கு நல்லது
ஆமா நா வீட்லயு ஸ்நாக் ஸு அதாது முறுக்கு மிச்சரு பூந்தி அப்றொ இந்த லட்டு குலோப்ஜாமு இந் மாரி சின்ன சி ன ஸ்வீட்ஸு நம்ளால என் ன‌ முடியிதோ அந்த ஸ்வீட்ஸ் செஞ்சு ஆமா செஞ்சு வச்சுருவே
நீங்ளே செஞ்சு வீங்ளா
மா நானெ வீட்லஸ் செஞ்சு வச்சுருவெ
பூந்தி எல்லா கூட நீங்ளே
எல்லாமே செஞ்சுச் சுருவே நெஜந்தா
ஓகே ஓகேக்கா
பரவாலிங்ளே பரவாலிங்ளே எப்டி கத்துனி தெர்லெயே அதெல்லா
நா ஏதோ ஒன்னு யாராவ்து ஒருத்தங் பேசுனாங்னா அவுங்கட்ட கேட்டு தெருஞ்சுக்வோ என்னதா நமக்கு கைப்பக் வோன் ஒன்னு வர்லெனாலு
நம்ளால முடுஞ்சது நம்ப செய்ணு ஆ
அந்த அந்த பக்குவத்த கேட்டு தெருஞ்சு வீட்லே செஞ்சு வச்சுக்குவே
ஓகே ஓகே கா
இந்தா கடலைமா நேத்து அவங்க ஸ்கூல்ல உட்டுட்டு டயர்டா வந்தான் பசிக்குதுன்னு சொன்னா பத்தே நிமிஷதா கடலமா வீட்ல இருந்துச்சு அரிசிமாவு வச்சு போண்டா போட்டு குடுத்தே சாப்ட்டான்
ஓக்கே ஓக்கேக்கா
அப்றோ பால் பால் வந்து சொசைட்டில சொசைட்டில தா வாங்குவோ அந்த பால் வந்து ஒரு பால் ஊத்தி குடு அத பால் குடிச்சிட்டு அந்த போண்டா சாப்ட்டா வயர்ஃபுல்லயிருச்சு அப்றோ நைட்ல வந்து கோதுமை இப்போ மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி போடுவே ஒரு நாளைக்கு பூரி போடுவே ஒரு நாளைக்கு தோச ஒரு நாளைக்கு கம்பு தோஸ் தே ஒரு நாளைக்கி கேழ்வரகு தோச அப்புறோ ஒரு நாளைக்கி வந்து களி
ரைஸ்லா சாப்ட மாட்டீங்களா நைட்ல
நைட்ல தா இந்த டிஃபன் ஐட்டோ நா காலைலயு டிஃபனு நைட் ட்டு டிஃபன் மதியோ முடுஞ்சா சாப்பாடு ரசோ சோம் கொழம்பு பொரியலு இவ்ளோவு இருக்கோனு அது இல்லாத தயிரு ஊருகாயு வீட்லயே போட்டு வச்சுருந்தே
ம் பரவால கரெக்டா மெயின்டென் பண்றீங்க
மெயின்டென் பண்ண இதுல என்ன இப்ப இருக்கு டெம்பொ லைஃப் சமாளிக்க முடியாது இவர் வந்து அவங்க வீட்ல இல்ல எங்க வீட்டுல வந்திருக்காரா அப்பா எறந்துட்டாங்க உன் பேரே தா எ தம்பியோட பேரு உங்க பேரேதா
ஓகோ
அதனால உங்க பேர்ல ஒரு ஒரு சந்தோசத்துல உங்களுக்கு எடுத்து நா கால் பண்ணே உங்க பேரு என்னா எ தம்பி இப்ப ஆக்சி ல்ல எறந்துட்டாங்க
யாரிருக்க உனக்
ஆ ஓன் பிரதர் அம்மா
ஆஹ்
உங்க பேரேதா ஏ தம்பி பேரு
ஓ கே எ
ஆக்சிடெண்டில் இருந்தனால செரி உங்க பேர் வந்தோனே எனக்கு ஒரு சந்தோஷம் சரி திருப்பி உங்களுக்கு கால் பண்ணலான்னு தா உங்களுக்கு கால் பண்ன் இல்லைன்னா அது ஜென்ட்ஸ் பேர் இருந்தால் செரி மோஸ்ட்லி கால் பண்ண அவாய்ட் பண்ணியிருப்பே செரி இந்த பேர் வந்து செரி அண்ணனோ தம்பியோ எடுத்து பேசி பாத்து க்கலாம் அப்படின்ட்டுதா உங்களுக்கு நா கால் பண்ணேனே
ரொம்ப கஷ்டமா இருந்துக்கு மே கா
படிக்க வெச்சிட்டு அவ வேலைக்கு போனான் தம்பிய அதுவே பெரிய விஷயம்தா எங்க அப்பாவ செய்ய முடியாத எடத் த்துல எ தம்பி செஞ்சா என்ன
அதெல்லா கொடுத்து வச்சுக்கணுக்கா அவர்ட்ட பெருமையா
அது உண்மயே எனக்கு ரொம்ப அதே மாரி ஆனா எ தம்பி கலரா இருப்பா அதே மாரி என வீட்டுக்காரு எனக்கு வந்து ஹஸ்பண்டா வந்திருக்காப்டி
ம்
அதனால சேரி எங்க அப் பா இல்லாதனால இவரு இங்கேயே வந்திருக்காரு அவங்க வீட்ல மூ மூணுமே பசங்களா சேரி இங்கேயே வந்திருக்காங்க சேரி அரேஞ்ச் மேரேஜ்தா வீட்ல பாத்
அரேஞ்ச் மேரேஜ்ங்களா இப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க அவங்க வீட்ல இருந்து உங்க வீட் தியா
அ இங்கயேதா வந்திருக்காரு கல்யாண ஆகி ஆறு வருஷோ இங்கேயேதா இருக்கோ அம்மா வீட்லதா இருக்க நல்லா பாத்துக்குவாரு எந்த பழக்கமு கடையாது அ என்ன அந்த சா பாட்டுல வீசுற மட்டு காம்ப்ரமிஷன் ஆகமாட்டாப்டி இதுனா இதுனா இருக்கோணு இப்டிதா இருக்கோணுனா இப்டிதா இருக்கோணு அந்த ஃபாலோப் பண்ணோணு வீடுனா வீடு சுத்தமா வச்சுருக்கோணு சாமி கும்புடு வெளக்கு போடோணு அப்பறோ வந்து எடுத்த பொருள் எடுத்த எடத்துல இருக்கணு நீட்டா மெயின்டன் பண்ணு நெறைய நெறைய வீடலயேதா செஞ்சு சாப்டோணு கடத்தீனி அ அவாய்ட் பண்ணனு
அவுர் இன்னா அவுர் இன்னாக்கா படிச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு
படிப்புதா டிப்ளமோ ஆட்டோமொபைலு
ஆட்டோமொபைல் ஆ ஆ ஓகே ஓகே
ம் சேரி நம்ம வீட்ல வந்து இருக்காறேன் சொல்லி ஒரு கார்ணத்துக்காக இருந்தாலு நல்லா பாத்துக்வாப்டி எந்த பழக்கு கெடையாது அதுல்லாத
நல்ல விஷ்யம்மா
பாடு தான கேக்கறாருன்னு நானு செரி அஞ்சரைக்கு எந்திரிச்ச ஏழ்ரைக்குலா எல்லா சமையல் முடிச் சுட்ட
ஒகே ஒகேக்கா அஞ்சரைங்லா எப்டியு ஏழ்ரைங்க என்னல ஏழு மணிதாக்கா எழவே முடிது
அதுவே திட்றாப்டி என் ன ஒரு லேடிஸ் வந்து அஞ்ரைக்கு தா எந்திரிக்கிற நாலு மணி மூணு மணிக்ல எந்திரிகோனோ அப்டி மாப்டி நா ரெண்டு கொழந்தையு பாத்துக்கிட்டு சமைக்றதே பெரிய விஷயோங்க அப்டி சொல்லுவ இருந்தாலு அதெல்லா சொல்லம் கூடாது யாருக்காக சொ சமைக்கிறோ உங்க கொழந்தைக்காதானே சமைக்கிறேனு சொல்லுவாப்டி
கண்டிப்பா ஆஹ் ஆஹ்
ஆஹ் அந்த மாரி அ நெறையா ரூல்ஸ் போடுவாரு இப்டிதா இர்க்கோன்னா இப்டிதா இர்க்கோனு ரெண்டு கொழந்த இருக்குற வீடு மாரி இருக்காது தம்பி எடுத்த பொருள் எடுத்த எடத்துல இருக் கோனும் அவருக்கு பயந்துக்குவார் என் தம்பி என் பைய்ய பயந்துக்குவா அதனால அவன் பயந்துக்னோனே அப் அப்பா வராருன் சொன்னா எல்லா எடுத்து வெச்சிர்வா அவனே
எடுத்த எடத்துல அப்டிதாங்க்கா வக்கனும் அதான் ஒரு நல்ல ஒரு
இ இப் இப்போமே தம்பி நா காலைல எந்திரிச்சோனே டி வியில செல்லல்லா கைல குடுத்து பழக்குனது கெடையாது டி வில வந்து ஆக்காயிக்கி காங்காச்சா ஏ பி சி டி இது தா போட்டுவிடு அவன கழ காலேல ஒரு மணிநேரோ அவ னுக்கு ட்ரைனிங் நா எல் கே ஜி சேத் ந்தன ஸ்கூலு இப்பவ்யிது வீட்லியே ட்ரெய்ன்அப் ஆனாதுலந்து டெரக்ட்டா யு கே ஜி சேத்திட்டே
ஆஹ் ஓகே ஓகேக்கா
ஆஹ் உ பெருமைக்காக சொல்லல உண்மதா இது டேரக்ட்டா அவன யு கே
இல்ல இல்ல ஓக்கே உண்மதாக்கா நா என்னக்கா சொன்னே அதுல போயி பெருமைக்காகன்ற என் லைஃப்ல நடக் கறத சொல்றீங்க அஹ்
அஹ் அப்புறம் காலேல வந்தானா அவன் பொருள அவன் எடுத்து அங்க வச்சிருவான் இது எடுத்துட்டு அங்க வைடாணா சாப்ட்டா சாப்ட்ட இடத்துல கொண்டு போய் வைப்பான் ச் இந்த மாரி ட்ரைனிங் குடுத்து கோச்சிங் குடுத்
வாய்ஸ்விட் வாய்ஸ் வாய்ஸ் வாய்ஸ் விட்டு விட்டு டு வருதுங் நேரா
வீட் லயே வீட்லயே இருந்துட்டு இந்த பொருள கொண்டுபோய் அங்க வய்டான்னா சொல்லி கொண்டோனா கொண்டோய் வப்பான் இத எடுத்து து அங்க வைடான்னா தலவானி எடுத்து வைடான்னா தலவானி எடுத்து து வப்பான் பாய சுருட்டி வையிடான்னா வச்சுருவான் அவ அவன் அவன் வேலைய பாத்துருவான்
ஓகே ஓகே நீ ஆரமுத்துல இருந்து அப்டி வளத்ததுனால்லா ஆரபத்ல நீ ஃப்ரீயா வுட்
நா நான் கொஞ்சம் செல்லம் குடுப்பனா அதனால என்னய கவ அவ்வளவுக்கு செய்ய மாட்டா அவுங்க அப்பா சொன்னா அப்டியே கேட்பான்
உம் உம்
சரி ஒருத்தருக்குனாலும் பயப்படட்டும் அப்டின்னு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தேன் இப்போ ஏதாவது வெளியவே போறோம்ன்னு வச்சுக்கேயேன் அவன் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டானச்சும் அத விட நல்லா இருக்கிற பொருள் கேட்டா கூட நாங்க வாங்கி தர மாட்டோம் அதை விட ஒரு சும்மா சிம்பிளான அவு அவனுக்கு புடிக்கலனாலும் அவனுக்கு புடிக்கிற மாரி ரசிச்சு கொண்டு வந்து அதுதான் உனக்கு அது அதை விட இது பெஸ்ட்டா இருக்கும்டா இது நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்டி சொல்லி சொல்லி அவனை கொண்டு வந்துருவேன் அவனும் ஆமம்மா அப்டின்னு சொல்லிட்டு ஏத்துக்குவான் ஏத்துக்குவான்
ஓகே ஓகே
மத்த கொழந்தைக்கு அழுகுற மாரி இவன் அழுக மாட்டான் கேட்க மாட்டான் ஏத்துக்குவான் அதுவும் இப்ப காலேயில பழைய சாதம்னா பழைய சாதம் தான் சாப்புடணும் அஹ் அதுக்கு ஊறுகா அதுக்கு தனியா வத்தலு இதெல்லாமே வீட்ல ரெடி பண்ணி வச்சிருவோம் எதுக்கு தேவையோ அப்டியே அந்த அந்த தா ஸ்பாட்ல பொறிச்சு கொடுத்துருவேன் செஞ்சு குடுத்துருவேன் சாப்ட்டுக்குவாங்க
நீங்கதா செய்வீங்களா இல்லம் மம்
இல்ல அம்மா வந்து பாத் துணி தொவச்சிருவாங்க அவங்க அவங்க வேலய பார்த்து த்துருவாங்க மீதி வேலையெல்லாம் எனக்கு ஏதாவொண்ணு வீடு தொடுடைச்சிவிடுவாப்டி அதெல்லாம் செய்வாரு அவரு
பரவாயில்லைங்களே அதிசயமாகுது
ஆமா வீடு தொடச்சிடுவாரு வீட கூட்டி உடுவாரு அதெல்லாம் செய்வ அப்படி உம் அதெல்லாம் செய் பாரு சும்மா சொல்லக்கூடாது அதெல்லாம் செய் செய்வ அப்படி பெட்ஷீட் அவர் படிச்ச அவர் படுத்தது அவரே எடுத்துக்கொண்டே மடிச்சு வச்சிருவாரு இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் வீட்டுல செடிய எல்லாம் வளர்த்துறோம் அந்த செடிக்குெல்லாம் காலையில எழுந்திரச்ச உடனே தண்ணி ஊத்துவாரு பாத்தி கட்ட வீட்லயுமே காய்கறி நாங்களே தான் போட்டு அப்படியே சமைச்சு
ஓ உங்க வீட்டுக்கு தேவையானதை நீங்க இது பண்ணிக்கீங்க ஆஹ் ஓகே ஓகே
வாங்கி வக்க மாட்டோம் ஃபரிட்ஜ் எம்டியாக தான் இருக்கும்
உஹம்
அப்பப்ப சமைச்சிருவோம் ஃப்ரிஜ்ட்ல எதுவுமே வைக்க மாட்டோம் அப்படி இன்கேஸ் வைக்கணும்னா பால் இந்த மாவு அரிசி மாவு இன்னக்கு ஆட்டனா நாளைக்கு நாலாண்டக்கு அவ்வளவுதான் அந்த மாவு காலி பண்நிருவோம் நாலாண்டக்கு ஒரு டைம் ப்ரெஷ் அஹ் மாவு
ஏன்னா ஏனா பிரிஜில வச்சு அடிக்கடி அதிகமா சாப்டக் கூடாதுன்ட்டா
கூடாதுன அதனால அதையும் அவாய்ட்
ம் ம் இந்த ரூல்ஸ் எல்லாம் வீட்டுக்கார்த்தான் போட்டாருங்கலா
அவருதான் எனக் இது இதெல்லாம் புதுசா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் உண்மைய இப்போ நான் உடம்பு சரலலைனாலும் இப்போ என்னைக்காவது ஒரு நாள் தலைவலிக்கும் அதுவுமே நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் ஒரு ட்ரிப் ஒரு டிப்ஸ் கேட்பேன் அவரே சொல்லுவார் அந்த மாரி செஞ்சன்னா உடனே அது சரியாயிரும் பாப்பா உமே இப் ஹாஸ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட பாப்பா பொறந்த போது ரெண்டு டைம் தான் கூட்டிட்டு போய் இருக்க அது ரொம்ப ஃபீவர் காப் சலின்னா மட்டும் தான் தான் கூட்டிட்டு போவேன் இல்லைனா பாப்பாவே தூக்கிட்டு போக மாட்டன் வீட்லயே எவ்வளவு சரி பண்ண முடியுமா சரிண பன்னிருவேன்
வீட்லன்ன எப்படிங்க சரி பண்ணுவாங்க நீங்கலேவா
நானே தான் அவரு சொல்லுவாரு இந்த அதான் சளி புடிச்சா அந்த சிட்ரா பொடினு இருக்கு அது ஒரு பொடி வாங்கிருந்து வச்சிருக்காரு
சிட்ரா பொடி ஆ நாட்டு மருந்து ஆ ஓகே
ஆ அந்த பொடிய வாங்கி சுடுதண்ணியில் வச்சு கொஞ்சோன்னு வெத்தல துளசி போட்டா எப்பேற்பட்ட சளியும் முறிஞ்சு வெளியே வந்துடும்
ஆ ஆ
அப்புறம் காலையில வந்து டீ காபி கடையாது எங்களுக்கு அந்த பொடிதான் எங்களுக்கு டீ
ஓ கோ டி காபி இன குடிக்க இல்லைகங்கலா காலையில
இப்போ எனக் அவர்க்கு தெரியாம்ம நாங்க குடிச்சுக்குவே திட்டுவாறு டீ காஃபில்லா குடிக்க குடாதுன் சொல்வாரு எனக்கு டீனா போதும் ரொம்ப புடிக்கும்
ஓகே ஓகே அக்கா அப்ப கூட நீ அவுகளுக் தேவபட்ச வன்றிங்களே
ஆன ஒர் எதோ ஒரு நம்ம நேரமே எந்த்ரிக்கணுல்ல தம்பி நானு நைட்ல பாப்பாவுக் ஃபீட் பண்ட்றே எந்த்ருச்சு அந்த வேலய செஞ்சுட்டு வீட்டு வேல செய்யும் ஏ அப்றோ லேப்டப்ல கொஞ்ச ஒர்க் பண்ணுனே
ஆ ஓகே ஓகே ணா
இது வேலய முடிச்சுட் ட் சாய்ந்தரம் ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்கோணும் பயிறு ஒரு நாளை சுண்டல் ஒரு நாளை பயிறு வேக வச்சு குடுக்கோணும் அப்றம் சாய்ந்தரம் டிஃபன் செய்யணும் நீங்களே யோசிச்சிப் பாருங்க இப்டி இருக்கும்போது ஒரு டீ தான
அ டீ வந்து அவ ஹெல்த்துக்கு நல்லதுல்லன்னு சொல்றா ஏனா ஹலோ
நல்லது
உங்க நல்லதுகுதா சொன்னே டீ அதிகமா குடிக் முடியாது
இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிப்பே காலையில ஒரு க்கம் சாயந்தரம் விக்கம் அவ்ளோதான் டீ அல்லது காஃபி
டாங்குளா
குடிப்பாரு அதாவது அவுருக்கா தோணுச்சுனா
தோனுச்சுனா ஓகே ஓகேக்கா தேங்க்ஸ் கா நெஸ்
ரொம்ப நன்றி கண்டிபாப்பா